ஹலோ கேக்குதா ஆ கேக்குது உம் என்ன வன்ற
தா சும்மா உக்காந்துட்டுருக்கே ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லு என்ன பண்ற என்ன நா பேசுறது எனக்கே கேக்குது அது சில டைம் அப்டிதா கேக்கு எனக்கு சில டைம் அப்டிதா கேக்கு செரி சொல்லு ம் அதா நாங்க நா சொன்னேன்ல அன்னைக்கி நாங்க வெளியே போயிருந்தோனு அப்போ எனக்கு அதா எனக்கு புடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க என்னாச்சி நாங்க வெளான்டு இருந்தப்போ அதுக்கப்றோ நாங்க போயிட்டோ டி குடிக்க போலா அப்டின் சொல்ட்டு எனக்கு டீ எடுத்துட்டு அவங்களே வந்தாங்க வந்து நாங்க ரெண்டு பேரு குடிச்சிட்டு இருந்தா உம் ஒரு மாறி எப்டி சொல்றது செமபீல் ச உம் சூப்பரா இருந்தது அப்பறோ நாங்க டீ எல்லா குடிச்சிட்டு அதுக்கப்றோ கொஞ்சோ ஆ கொஞ்சோ நேரோ இப்டியு சுத்தி பாத்துட்டு அப்றோ என்னாச்சு நைட்டு சாப்பளா அப்டின் சொல்லி ரெண்டு பேரு உகாந்து சாப்புட்ருந்தோ அப்றோ சாப்டு போது கொஞ்சோ நேரோ பேஸ்னோ அப்பறோ அடுத்த நாள் வந்து என்னன்னா எல்லாரு வேக் ஆயாச்சு அவுங்கூடவே இருந்தியா ஃபுள்ளா அவங்க கூடதா இருந்த அவங்க தங்கங்கட்சிக்கு பொகையில ஆ ஆ ஆ அதான என்ன பண்றது அப்போ அவங் கூடாதா இருந்தே அப்றோ வெளியல்லா போய் பாத்துட்டு இருக்கன் நெனச்ச அதுக்கப்றோ நாங்க போயிட்டு இருந்தோ டிராவல்லதா இருந்தோ எல்லா அப்போ நெறைய நாங்க பேசினோ அவங்க ஒர்க் பண்றாங்ளா ஆமா ஆமா ஒர்க் பண்றாங்க உம் அவங்க லைஃப்ல நடந்த எல்லாமே
ஒண்ணு விடாம ஹரிப்ஹா
ஆ செம அது மாரி அரிச்சிருச்சி எல்லாத்துக்கு ஏ நாங்க ரெண்டு பேரு பேசிட்டு வரோம்ல உம் அரிக்கு மேரி செல்வி வெயில் காலோ வந்து விட்டது அந்த மாரி அப்பறோ அவங்க எல்லா சொல்லிட்ருந்தாங்க நா அப்டியே கேட்டுட்ருந்தே எனக் ஒரு மாரி அவங்க சொல்றதெல்லா கேட்டு பீல் ஆயிடுச்சு அவங்க லைஃப்ல நடந்தது அப்டி உம் அப்யே எங்ட்ட ச சொல்றாங்க நானு அப்டி கேட்டுட்டே இருந்தே நா அப்டியே ஏ தொடைங்க பாத்துக்ளா அதுதா ஆ அப்டி ச அப்டி கூட என்னால சொல்ல முடில உம் என்ன சொல்றதுன் தெரியாம இருந்தியா உம் நா அப்டியே மேல அப்டி சாஞ்சுட்டு விடுங்க சரியாயிடு அப்டிலா இல்ல முட்டகண்ணி அப்டி இப்டின்ல்லா சொல்லி பேசிட்ருந்தாங்க ஓ
அப்ப நானு அப்டி பேசிட்டு
பேசிட்டே இருந்துட்டு அழுந்துட்டே நா அழுதுட்டே கேட்டு அவங்க சமாதானப்படுத்துறாங்க இது எனக்கு நா நடந்தத நா சொன்னே ம்
நீ ஃபீல் பண்ணாத
நா அத என்ன டக்கு டக்குன்னு எமோஷனல் ஆகுற அப்டி இப்டிலா சொல்லி எங்கிட்ட பேசிட்ருந்தாங்க நா சொன்னே எனக்கு அது ஒரு மாரி சங்கடம் ஆயிடுச்சு நீங்க சொல்லு போது அப்டின்னே இல்ல இப்டியலா இருக்கூடாது அப்டின் அவங்க என்ன சமாதானப்படுத்த ஓ மாத்தி நீ சமாதான படுத் என்னால என்ன சமாதானப்படுத்த முடியலலியே ஏனா அவுங்க லைஃப் நடந்தது அப்பிடி ம் அப்றோ அப்டியே எல்லா பேசி செம்ம க்ளோஸா எல்லார் கிட்டோ அதுக்கப்பறோ து நா அப்டியே தூங்கிட் டே அதுவு நீ ஒன்னு நா ஒன்னு உனக்கு அனுப்புனே இல்ல ஆமா நீ பாத்தியா என்னது நா உனக்கு அப்றமா அனுப்புறே என்னாச்சு நா தூங்கிட்டே அவங்க ஷோல்டர்ல சாஞ்சி அத எனக்கு எடுத்து ஸ்னாப் போட்ருக்காங்க எனக்கு ஒரு மாரி அது ஸ்நாப் எடுக்காம இருந்திருந்தா மைண்ட்ல மட்டும்தா இருந்திருக்கூ கி அத சேவ் பண்ணியா சேவ் பண்ணி வச்சிருக்கே நா உனக்கு அனுப்புறோ ம் ம் அப்போ அ எப்டின்னா நா சோல்டர்ல சாஞ்சுட் இருந்த போதே ஷேக் ஆவூ போது கை அப்டியோ கீல விலுகுது மறுபடியூ எடுத்து மேல் பண்ணி வைக்கிதூ நா ஹோல்ட் பண்ணிருவ்வோ நெனைக்கிறே ஆமா ஆமா அத மறுபடியூ மறுபடியூ பண்ணிடிச்சா அப்பறோ நா தூங்கும்போது ஏ சோல்டர்ல சாஞ்சு அவங்களூ தூங்கிட்டாங்க ஒருமாறி செமையா இருந்தது
நா உனக்
நா உனக்கு அனுப்பறே அப்போ தெரியூ அவுங்க என்ன பன்ட்ருந்தாங்க அவுங்க தங்கச்சி அவுங்க தங்கச்சி என்ன பன் ஒரு பக்கந் தூங்கிட்ருந்தாங்க இன்னீனோன்னு அவுங்க தங்கச்சி பக்கத்துல இன்னியொரு தங்கச்சி ஒக்காந்துர் ருந்தாங்க அப்ப அவங்கள்ட சொல்லி அ இவுங்களத்த கொஞ்சோ தள்ளி உக்கார போய்யி ஆய் ஏய் இவுங்க மேல இடிக்குது அப்டின்னாங்க உன்னவியா
ஆமா
ஓ ஓ அவுங்க தங்கச்சி வந்துட்டு வேற ஒரு தங்கச்சிட்ட சொல்லி உன்ன தள்ளி் உக்கார சொல்லி
அ அப்டியில்ல
அ நானு இவுங்களையு வே நா ஹோல் பண்ணி அப்டி சாஞ்சி தூங்கிட்டிருக்கே அ அ எப்டி தெரிமா எனக்கே தெரிஞ்சது நா ஓசா படிக்கும்போது என்ன ஹோல் பண்ணி வெச்சாங்கல்ல அப்போ அ என்ன சொ என்னாச்சக அவங்களோட தங்கச்சி வந்து விண்டோ சைடு ஒக்காந்துட்டு இருந்தாங்க ஒங்ளுக் ஒனக் பின்னாடியா எனக்கு பக்கத்துல எனக் பக்கத்துல இன்னியொரு தங்கச்சி அதுக்கு பக்கத்துல இன்னொரு தங்கச்சி்
அ
அ லாஸ்ட்டு சீட்டு அ அப்போ அவுங்க தங்கச் சிட்ட சொல்லி இவுங்கள கொஞ்சோ தள்ளி ஒக்கார வெய்யி இவுங்க மேலப்படுது அப்டின் உ யாரு மேல யார் படு படுதாமா
எயே மேல பைய
ஏம் பக்கத்துல ஒரு பொண்ணு ஒக்காண்டு இருச்சல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவுங்க தங்கச்சிட்ட சொல்லி தள்ளி ஒக்கார வையி இவுங்க மேலப்படுது அப்டின்னு எனக்கு ஒரே சிரிப்பு ம் அவுங்க யார் கூட சுத்திட்டு இருந்தாங்க அவுங்க எல்லாத்தோடயு சுத்திட்டு இருந்தாங்க மறுபடி ஸ்னாப் எடுத்துட்டு அப்டியு ஒரு மாரி போச்சு
அப்றோ இன்னிக்கி நா கால் பண்ணி பேஸ்னே
ஓ பேஸ்னியா ஆமா காலைல அதா நா சொன்னேல்ல நா ஒரு விஷயோ வெச்சிருக்க அதா நா ஒங்ககிட்ட சொன்னல்ல அந்த ஃபோட்டோ எல்லா அனுப்புனாங்கல்ல அது பண்ண போற அப்டின் சொல்ட்டு இவுங்கள்ட நா சொல்லலா அப்டின் சொல்ட்டு ஒங்கள்ட ஒன்னு சொல்லணு அப்டின்ன அ நா இப்ப ஃப்ரீதா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்டின்னாங்க அப்ப சேரின் சொல்ட்டு நா அப்பவே கால் பண்ணப்போ சும்மாதா இருக்கே அப்டின் நா சொன்ன கங்ராஜுலேஷன்ஸ் நல்லா பண்ணுங்க அப்டில்லா சொன்னாங்க அப்றோ நானு ஓகே அப்டின் சொல்ட்டு என்ன பண்றீங்க அப்டின் நார்மலா அப்டி பேசிட்டிருந்த ம் அப்ப அவுங்க இப்டி பேசிட்டு சேரி ஃப்ரீ ஆயிட்டு நீ மெசேஜ் பண்ணு அப்டின்னாங்க எனக்கு குதிப்பேனே குஷியாகவே ஆமா ஒரு மாரி ஜாலியா ஆயிட்சி அப்பற நாங்களுந்தா போனோமே ச இந்த மார்லா யாருக்மே வரக் போனா நாங்க இப்போ போனவங்க வந்து எப்டி சொல்றது ஒரு மாரி செம மெம்பறபலு ம் ஒரு மாரி து கசின்ஸ் நீங்க எல்லாருமே வந்துட்டு ஒருமா அப்டே ஒட்டுக்கா இருக்கீங்க இல்ல நல்லா பேசிட்டே அப் அப்புல்லா இருக்கீங்கல்ல எங்களுக் எங்க அப்பா சைடா இருக்கட்டோ அம்மா சைடா இருக்கட்டோம் நாங்கலா பேசிக்கவே மாட்டோ அப்டியா ஆமா எங்க அம்மா சைடு வந்து நா சின்ன வயிஸ்ல இருக்கும்போதுலா கொஞ்சோ பேசுவோ அப் அந்த அளவுக்கு எங்க அப்பா விடமாட்டங்க பாட்டி வீட்டு கிட்டதா எல்லார்மே எல்லா வீடும் இருக்கும் அப்பா அங்கியு விட மாட் ம் கேட்டா அங்க பசங்க இருப்பாங்க வேண்டா வேண்டா சொல்லி அப்பவே விடமாட்டாங்க அப்பவே அவுங்களுக்கு என்ன ஆயிருச்சினா ஆ இந்த புள்ளோ ஓவரா சீனு விடுது என்னவாமா இவுங்க அப்பாக்கு அந்த மார்ல்லா இதாயிட்ருந்துச்சி அவரு இப்பலா சுத்தொ பாக்கறது கூட இல்ல ம் எங்களுக்கே அப்டினா எங்க அம்மா சைடும் நாங்க செம என்ஜாய்மெண்ட்டு அப்பா சைடும் செம என்ஜாய்மெண்ட்டு ம் எனக்கு அப்டி இல்ல அப்பா சைட்லு அம்மா சைடு கூட எ தங்கச்சி இருக்கா தம்பி பேசுவே அப்பா சைட்லா சுத்தோ யாருலா இருக்காங்கனே தெரியாது எனக்கு அப்டியா ஆனா வேற ஒரு ஊருக்கு போனோ இல்லனா கூட நா எப்ப போனே டென்த்து படிக்கும் மோதும் போன அப்றோ ரீசன்டா கூட போன வேற ஒரு ஊருக்கு ம் அம்மா சைடு அது அங்கலா செமையா செட் ஆயிருச்சி அங்க இருக்கவுங்களா அப்டியா ம் ஆனா அவங்களு கொஞ்சோ தூரத்து சொந்த அந்த மாரிதா ஆனா அவங்க செம செட் ஆயிடுச் சி அங்க வந்து ஒரு ரெ ட்டு புள்ளைங்க ஒரு மூணு நாலு பசங்க அங்கே ஏ கேக்கற ஒரே ரவுஸ் தா இருந்துச்சி தெரியுமா நா மட்டும் சொன்னனான் தெரியல சமா ஜாலியா இருந்துச்சு கொஞ்சோன்டு கேப்பாங்க ஆ என்னது
ஆ
ஒரே நிமிஷம் கூப்பறன்